ஹலோ
கேட்குதா
ஆஹ் கேக்குதுறா
உம் அதே சொல்த்தா சம்மு
என்ன
அதே சம்மு சொல்லிதா அத எடுத் இதுல என்ன போட்டுடா இர்ந்தீங்க
உம் சொல்லி தரவா மொதல நானே இங்க ஃபார்முலாவ தேடிக்கிட்டுருக்கே
நேத்துதான ஃபார்முலா எல்லா எழுதி வச்சிருந்தே
எழுதி வச்சதா இல்லனல் சொல்லல
உம்
எல்லாத்துக்கு ஒரே ஃபார்முலாவான் பாத்தே
உ உம்
ஏ
இல்லல்ல
எனக்கு ஒரே வெர்ச்சல்ஸ் ஆப் இன்டியாவா வருதே நச நசன்ட்ர்க்கு மாடியல் டூ சைனுங்கறாங்க கொரியருங்கறாங்க எரிச்சாளா வருது ஒரு நிமிஷ இருங்க ஏர்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்ற
ஆஹ்
ஓஒ ஆஹ் நைட்டு ஃபுல்லா நா தூங்கவில்ல ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஆஹ் ஹலோ
ஆஹ்
ஆஹ் போர் இயர் போர் இயர்ஸ் சயின் சீரீஸ்ன்னு அவனே தெளிவா சொல்லிருக்கா சயின்ஸ் சீரீஸ்ல ஃபுல் ஃபுல்லா இல்ல என்னது அஹ் அப்டின்னு வந்தா அங்க மென்சனே இங்க பண்ணல அப்போ நா என்னனெனு எடுத்துக்கறது
எது ஈசியா இருக்கோ அது எடுத்துக்கோ
அப்டியன்னா எடுத்துக் கூடாது
அப்றோ
லிமிட்டா கொடுத்தாச்சு சைன்ஸ் ஈஸ்ன்னு எடுத்திருக்காங்க நா அப்ப சைன் மட்டு எடுக்கணுமா இல்ல கொசைன்னு சேந்து எடுக்கணுமா அப்டின்னு எனக்கு பாக்ரக்கு கன்ப்யூசன்ஸ் வருதில்ல
எதுக்கு அவ்ள யோசிக்ற படிப்பாளியா இருந்தா நம்ம யோசிக்கோனு நம்ம ஏவரேஜ்தானே எத்துட்டு போய்றோனு
ஏ நா ஒன்ஸ் அப்பான டைம்ல நானு படிப்பாளிதா போ
ஒன்ஸ் அப்பான டைம் இப்பண்றிக்க நம்ம நெலமைக்கே நம்ம எதோ ஒண்ணு யோசிச்சா போது ரொம்ப யோசிக்க தேவல்ல
இது ஏன்சரா பாப்போ ஏன்சர்ல என்ன இருக்கோ அதுதா
ஓகே
ஏன்சர் வந்து சைன் ம்ஹ்ஹூ ஏன்சர் சைனுங்கற ஒரே ஒரு விஷ்யத்துக்கு மட்டுதா வந்துருக்கு அந்த சைன்ங்கற ஒர் ஒரே ஒரு விஷ்யோ வந்து பி ஆப் என் மட்டுந்தா இருக்கு சோ நா வந்து பி ஆப் என் மட்டு ஒழுங்கா கண்டுபுடிச்சா போது
ஓகே ஓகே
நெயன் பாய்ண்ட் செவென்னா பி ஆப் என் ஈக்கோல்ட்டு ஒன் பை ஃபை இன்டக்ரேசன் ஆஃப் ஜீரோ டூ டூ பை எப் ஆஃப் எக்ஸ் சைன் என் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் ஓகேவா இதா ஃபார்முலா இப்போ என்னன்னா சம்ம வந்து சப்ஸ்கிரைட் பண்ணும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு அங்க எக்்ஸன்ன கொடுத்துருக்காங்க
ஓகே
அப்போ நான் சப்ஸ்டூட் பண்ண அப்படின்னா பில் ட ஒன் பை ப ஏன் நான் போடுறேன் எதுக்கு வந்து ஜீரோ டூ ஒன்னு எஃப் ஆப் எக்ஸ்ன்னா எக்ஸ்ு சைன் என்எக்ஸ்ட் டிஎக்ஸஏ இதுந்து எனக்கு வந்து பெர்னாலி ஃபார்முல இருக்கு ஒரு நிமிஷம் இரு எனக்கு அது அப்புறம் பேசிக்கலாம் அ பெர்னாலி ஃபார்ம் ஹலோ
இருக்கே இருக்கே இருக்கே
வெர்நோ வெர்நோ இல போணனா யூவி யூ டிஃப்ரென்சியேட் பண்ணும் வி ஏ இன்டகரேட் பண்ணும்
ஆமா
பரவாலியே இந்த நாலெட்ஜெ எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கா
ஏய் இது நானும் தான் படிச்சேன் லெவன்த் டுவெல்த்ல
சேரி சேரி நா நான் சீன் போடுவே யு குட்
சரி ப பம் ம் ஓகேஓகே
அ யூ வந்து எக்ஸு ப வந்து சைன் அண்ட் எக்ஸு யூ டாஷ் எக்ஸ் ச டிஃப்ரென்ஷியேட் பண்ணா ஒன்னு வி ஒன்னு வந்து சைன் டிஃபரென்ஸ் செட் பண்ணா சி சைன் இன்டகரேட் பண்ணா மைனஸ் காசா மைனஸ் பாச ஆமா பை யன் கேவ நெக்ஸ்ட்டூ வந்துட்டு யூ டபுள் டேஷு முட்டை ஒன்னு வந்து முட்டை ஆய்டு வீ டூ வந்து என்னன்னா மைனஸ் சைன் என் எக்ஸ் பை கீழே வந்து என் ஸ்கொயரு ஆமா என் ஸ்கொயர் ன்னு வருது இப்ப வந்து என்ன பண்ற பறேன் அப்ப்டின்னா இத வந்து நான் சப்ஸ்டியூட் பண்றே ஒன்பை பையி என்ன எக்ஸின் டூ மைனஸ் காஸ் என் எக்ஸ் பை என்
உம்
ஆஹ் என்ன மைனஸ் மைனஸ் ஆஃப் சைன் என் எக்ஸ் பை என் ஸ்கொயர் ஆஹம் இது வந்து ஜீரோல இருந்து ஒன்னு ஒன்னு வரைக்கும் சப்ஸூட் பண்ணும் முதல் அதுக்கு முன்னாடி நான் இது சால்வ் நினைக்கிறேன் என்னமோ ப ஒன் பை பை மைனஸ் எக்ஸ் பஸ் என் எக்ஸ் பை ஆஹ் என்ன வந்து நான் காமனா வெளிய எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் எனக்கு கன்ஃயூசன் ஆகுது அதனால பிளஸு சைன் நெக்ஸ பை அஹ் எண்ணு இப்போ எக்ஸுங்கிற இடத்துக்கு நான் ஜீரோயும் ஒன்னையும் சப்ஸுட் பண்ணோம் அப்படி நான் சப்ஸ்சூட் ன்னா என் பை எக்ஸ்ங்கறஇடத்துக்கு ஒண்ண சப்ஸுட் பண்ணா என் எக்ஸ் மைனஸ் ஜி ஒரு சப்ஸுட் பண்ண இ நான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப குழப்பறணோ நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றேனா
ஆமா
அஹ என் பையிவந்துச்சு ஏன் அங்க டூ வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது
சரி
அத கண்டுபிடிக்ச்சும் நான் விருபப்படல ஆஹ் பாஸ் காசெக்க்ஷன் என்னது சி பாஸ் ஜீரோ பாஸ் ஜீரோ னா ஒன்னா இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் லோவர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட்டா
அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்
அஹ பாஸ் ஒண்ணுனா ஜீரோவா
ஆஹ
பிளஸ் சைன் சைன் ஒண்ணுன்னா ஒன்னா ஆஹ் நெக்ஸ்ட் மைனஸ் காஸ் ஜீரோ என்ன அது ஜீரோதான் அது அப்படியே போயிட்டோம் சைன் ஜீரோ என்ன
தெரியாது எனக்கு அந்த இது தெரியாது சத்தியமா அதெல்லாம் எனக்கு என்னென்னு கூட தெரியாது என்ன விட்டு அந்த டாபிக் வந்து
சரி நம்ம என்னோட ஆன்சர் வந்து பிஎன் ஈக்குவல் டு டூ பை என் பை ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் போல்பவர் என் அவ்ளோதா எனக் மேல இதுக் மேல போடறதுக்கு எனக் பொரும்மெல்ல அதா பைனல் லான்சரே அதுதா ஃபைனல் செரி
அ
கீ ஆன்சர பாத்து எழுதிட்டுருக்கியமே இதேரு
அட லூசு
எனக்கு எப்டியோ அந்த ஆன்சர் வந்தா போது எஃபா எக்ஸு கே ஆஃப் எக்ஸ் கே ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஜீரோ டூ ஒன் பை டூ
இந்த இது உனக்கு இருவத்தெட்டு தான
ஆமா ஆனா எனக்கு படிக்கறதுக்கு டைமே இல்ல
ஏ அந்த இருவத்தெட்டாந் தேதி எக்ஸாம் மட்டு நல்லபடியா பண்ணிட்டேன்னுயோ உனக்கு நா ஒன்னு வெச்சிருக்குறே அத தரலான்ட்ருக்கே
என்னடா
நீ நல்லா பண்ணிட்டீன்னா தரே இல்லாட்டி தர மாட்டே
சேரி
செரியா நல்லா படி
ஓகே
ம்
ஓகே
ம் படி படி படி படி
அவளுக்கு நா இன்னு டெஸ்டே க்க வேண்டும் அட இருடா கொஞ்சோ கடுப்புல இருக்கே இப்போ ஜீரோ டூ ஒன்னுன்னா அது ஒண்ணுங்கறது வந்து எதுல வரு ஃபையில்ல வருமா இல்ல எல்லுங்கற விஷ்யத்துல வருமா இல்ல எதுல வரு
ம் மொட்டயா ஜீரோட்டு ஒண்ணு ஃபைய்ல எல்ன்னா எனக்கு என்ன தெரியு
ஜீரோ டூ லிவிட்டு என் ஜீரோ டூ ஒன்னு எந்த லிமிட்ல வரு
ஜீரோ டூ ஒன்னு எந்த லிமிட்ல வரு நார்மல் லிமிட்ல வரு
எது
ஏ நீ எந்த லிமிட்ல லூசு கேக்கற
இப்போ எனக்கு வந்து இங்க குடுத்துரு கறது என்ன தெரியுமா குடுத்து வெச்சிருக்காங்க அதாவது எல் டூ மைனஸ் எல் மைனஸ் எல் டூ எல்லுங்கற ஒரு லிமிட்ருக்கே ஜி ம பைய்ல் டூ மைனஸ் பையன லிமிட் இருக்கு
சேரி ஆ
இப்போ ஜீரோ டு ஒன்னுங்கிறது அது எந்த லிமிட்ல வரும்
அது அப்ப வராது ஆஹா அது வராது அந்த ரெண்டுலயுமே வராது
அப்புற அது எதுல வரு
வராது உனக்கு ஒண்ணு ஒன்னல்னு குடுத்தருக்கணும் இல்ல டூ எல்லுனு குடுத்துருக்கணும் இல்ல ஃபை செவன் பட் ஏதாச்சு குடுத்துருக்கணும் நம்பர் மட்டு குடுத்தா அந்த லிமிட் உனக்கு ஆட் ஆகாது எப்டி ஆட் ஆகு
ஆனா இங்க போட்ருக்கானே இரு பையி பையி வந்திருக்கா என்ன வந்திருக் போய் பாப்போம் ஃபைனல் ஆன்சர்ல
ம்
பைய தாண்டா போட்டிருக்கானுக இந்த பைத்தி கார பையனுக யா ஐயம் யூசிங் தி வேல்யூ ஆஃப் டைம் அவனுக்கு நான் மட்டும் தெரிந்திட வேண்டும்
சேர்ரி பாய்
ஆ செரிடே பய்